ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
எரச்சல் எரச்சலா கேக்குது கொஞ்ச ஃப்ரீயான பிளேஸ்க்கு வாங்களே வாங்களே
ம் ஃப்ரீயான பிளேஸ் தா வந்துட்டே கேக்குதுங்களா பை ஹலோ
ஆ இப்ப ரொம்ப சவுண்டா கே எப்டி இருக்கீங்க
அப்டிங்களா ம் நல்லா இருக்
ஆ ம் நா நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
ம் சாப்டே நீங்க சாப்பிட்டீங்களா
ம் நா சாப்டாச்சுப்பா என்ன சாப்டீங்க லன்ச்சுக்கு
லன்ச்சுக்கு சிக்கன் சாப்ட்டே சிக்கன் கிரேவி
ஓ நான்வெஜ் ஓகே ம் ம்
நீங்க என்ன சாப்டீங்க
நா சாம்பரு பீட்ரூட் பொரியல் வத்தல் ம்
வத்தல்னா ஏ எப்பவுமே வெஜ்ஜுதா சாப்டுவீங்களோ
ஆ வெஜ் தா புடிக்கு அதிகமா நான்வெஜ் ம்ப மாட்டே வெஜ் தா புடிக்கு
அப்டிங்களா ஹெல்த்தியா சாப்படறீங்க அப்போ
கண்டிப்பா
ம் உங்களுக்கு என்னென்ன ஃபுட் புடிக்கு
ஆ எனக்கு மேக்சிமம் வெஜிடேரியன்ல எல்லாமே புடிக்கு வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே புடிக்கு நா நான்வெஜ் தா கொஞ்சோ அதிகமா எடுத்துக்க மாட்டே ஆமாமமா இல்லில்ல சாப் ப்டுவே ரொம்ப ரேர சாப்புடுவே கொஞ்சமா எடுத்துக்குவே அவ்ளோதா அதிகமா சாப்ட மாட்டே அதே வெஜ் ஐட்டம்னா நல்லா விரும்பி சாப்டுவே ம்ம் அதாவது எப்டின்னா அ வருஷ முன்னூத்தி த்து இருபத்தஞ்சு நாள்ல முந்நூறு நாளு வெஜ்ஜேனாலு கூட சாப்ட்டுக்குவே
ம் நா அப்டியே ஆப்போசிட் முன்னூறு நாள் நான்வெஜ் சாப்டுவே
நல்லா அத் அது பிரச்சன இல்ல நம்ம எவளோ சாப்படுறோ என்னன்றது பிரச்சன னுல்ல எது சாப்புட்டாலு அளவா சாப்புட்டுக்க வேண்டியதா ம் ம் ம் ம்
ஒரு ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு ஃபுட் வந்து ஃபேவரா இருக்கு உங்களுக்கு வெஜ் புடிக்கு எனக்கு நான்வெஜ் புடிக்கு
அதுதா
பிரியாணி எல்லா சாப்புட மாட்டீங்களா
அ அதுதா சொல்றேனே ரொம்ப ரேராதா நான்வெஜ் எல்லா சாப்புடுவே மெஸ் தே முடிஞ்ச வரைக்கு வந்து வீட்லயே சமைச்சுதா சாப்புட பாப்பே கடையில வந்து அதிகமா வாங்கி எல்லா எதுவு சாப்புட மாட்டே எனக்கு கட சாப்பாடுமே வந்து ஒத்துக்காது
ம் ம் சேரி ஜிம் எதுனா ஏனா டைட்டு அந்த மாரி எதுனா ஜிம் சைடு எதனா
அப்டிலா எதுவு இல்ல உங்க சைடு ஒரு மாரி நாய்ஸா இருக்குது அத கொஞ்சோ என்னன் பாத்து க்ளியர் பண்ணுங்ளே
ஆ இதே இதே சவுண்டு தா
ஆ ஓகே இப்ப இப்ப பரவால்ல க்ளியரா கேக் குது அதா சொன்ன இல்லைங்ளா நம்ப முடிஞ்ச வரைக்கு வீட்லியே எதுவா இருந்தாலு வீட்லியே சமச்சு சாப்டதா பாக்கணு வெளில சாப்பறதல்ல வந்து நமக்கே தெரி யுல்ல
ஆமாமா
வெளில சமைக்கிறது நம்ம ஒரு ஒட்டல வாங்கறதா இருக்கட்டு ஆ என்ன எப்டி சமைக்கிறா என்னனே நமக்கு தெரியாது அதேலா ம் அது எத் எத்தன நாளைக்கு வச்சி அந்த சுட்ட எண்ணெய்லையே வச்சு சுட்டு சுட்டு யூஸ் பண்றாங்கன் தெரியாது
ஆமாமா கடசியா போன நியூயர்க் கு வாங்கிருப்பா அந்த எண்ணெ இந்த நியூயர் வரியு மிஸ் பண்ணாம
அதேதா அது அப்ப இந்த நியூயர் கூட அது தீந்து போயிருக்காது அப்டே இருக்கு
அது வத்தாதுங்க சவுதில இந்த ஜும் ஜும் தண்ணின் சொல்வாங்க
ந்து அ
வாய்ஸ் ரொம்ப வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆவ்து
ஒங்ளோட தொழில் அ
ஒங் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆது நெட்ஒர்க் இருக்கற இஷூ இன்னுருக்குங்ளா நெட்ஒர்க் இஷூ பாருங்க ஆமா வாய்ஸ் ரொம்ப பிரேக்காது
இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது சொல்லு ம் ம் சொல்லுங்க
எதோ சொல்ல வந்தீங்க
சவுதில இந்த ஜம் ஜம் வாட்டர்ன் ஒன்னு இருக்கு சம்திங் ஒரு தெட்டி மீட்ரு ஃபீட் வரயுந்தா இருக்குன் நெனைக்கிற அது பட் ஆனா அது வந்து பர் டேக்கு ஒன்னு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் லிட்டர் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணி ஃபுல்லா டிஸ்ட்ரிபூட் பண்றாங்க சோ ஃபுல் கண்ட்ரி அந்த மாறி அது எப்டி தண்ணி வத்தவே வத்தாதோ ஆ ப்யூர் நல்லாருக்கு கெட்டு போகாது அந்த தண்ணி அந்த மாரி க நெறைய பஜ்ஜி கடையில
ம் ம்
அது எண்ணெ காலியே ஆகாது வத்தவே வத்தாது ஆல்ரெடி டென் டேஸ் யூஸ் பண்ணிர்ப்பாங்க திரும்ப புது ஆயில் வந்தோன இந்த டென் டேஸு ஆயிலு இதுக் பண்ணிடுவாங்க ஆனா நம்ப குடுக்குற நம்போ நம்போ குடுக்குற ப்ரைஸ் வந்து ப்ரெஷ் ஆயிலுக்கு நல்ல ஃபுட்டுக்கு அந்த ஆயிலு கு கேஸ்கு எல்லாத்துக்கு சேத்தா நம்ப பே பண்றோ புரியுதுங்ளா சோ அதுக்கேத்த ஒரு ஃபுட் அவுங் குடுக்கனுல்ல
ம் கண்டிப்பா குடுக்குறதில்ல அவுங்களுக்கு அட்த்தவங்களோட ஹெல்த்த பத்தி என்ன அவுங்க சம்பாரிச்சா செரி அவ்ளோதா மத்தவங்கோட ஹெல்த்த பத்தி யாரு நம்பதா கவல பட்டுக்குனு நம்ப ஹெல்த்த பத்தி
இப்ப அதனால வந்து இப்ப இஷ்யூ எதனா ஆயிடுச்சுன்னா சுங்கோளே சோ அதனால
ம் ம்
என்ன பண்றது நம்போ அந்த ஒரு பசில சாப்ட்டுருவோ
ம் ஆமா இது ரொம்ப ரேறா எப்பயாச்சு பண்ண முடில அப்டிங்கற பிரச்சன்ன பரவால்ல இதே பழக்கமா வெச்சிருக்கோ அப்டின்னாதா அது பிரச்சன ரெகுலரா வந்து வெளில சாப்பறது வெள்ல சாப்பாட மட்டுதா விரும்பி சாப்பறோ ஒரு நாளைக் த்து மூணு வேல ரெண்டு வேலயு வெளிலியே சாப்பட்றோ அப்டின்னா கண்டிப்பா அவ்ங்களுக்கு பிரச்சன வரு இப்ப எங்கேயாச்சு ஒரு ரேரா வெளில போறோ ஒரு டூர் போறோ இல்ல எங்காவது ரொம்ப அவுட்ருல்ல போறோ அந்த வழியில்ல வெளில சாப்டாகணு அப்டின் த்தில சாப்ட்டா அது ஒன்னு பிரச்சன இல்ல என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப் பறனால ஒன்னு பிரச்சன வந்துறாது
ஆமா பண நெறைய பேர் அது ஈவினிங் ஸ்நாக்ஸு சொல்ட்டு அது ஒரு ஹாபிட்டா வெச்சு சாப்படறாங்க
ம் ம் ம்
அந்த மாரி சாப்புட்ற ஹாபிட்லா இருக்கு எனக்கெல்லா ஸ்நாக்ஸ்ங்லே பிடிக்காது நா ஃபுட்டு் சாப்பிடுவே நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்னு ஃபுட்டு அந்த மாரி சாப்டுவே தானே எந்த ஸ்வீட் ஐட்டஸு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுமே எடுத்துக்க மாட்ட
எஸ் எஸ் ஆமாமா ஸ்வீட் ஐட்டமும் முடிஞ்ச வரைக்கு அவாய்ட் பண்றது நல்லது தா நம்ம ஹெல்த்துக் ஓகே
எனக்கு ஸ்வீட் புடிக்காது ஐஸ்கிரீமு ஸ்வீட்டு பானிபூரி இதெல்லா எனக் புடிக்காது ஜூஸ் ஐட்டம்சே ஜூஸ் ஐட்டம்ஸ்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ஓ இந்த கடைல பாட்டில்ல இருக்கறதா அப்ப தெரியு அவ நம்ம கண்ணு முன்னாடிதா பண்ணுவா சக்கர எவ்ளோ போடுவானா சக்கர எவ்ளா போடுவா அந்த ப்ரெஷ்ஷா பாத்தா தெரியு நமக்கு யாரோ அதே மாரி ரொம்ப இது மேனுஃபேக்சர் பண்ணி நல்ல பிராண்டது போயி இண்டியால வந்து ரொம்ப ஒஸ்ட்டு அந்த இது மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்வீட்டு இப்போ நம்மளுக்கு வந்து கெடைக்கிற பொருளல்லா வந்து இப்ப நம்மளுக்கு கெடைக்க வேண்டிய நல்ல ஃபுட்டு நல்ல ப்ரைஸ் கெடைக்கன்னுனா அந்த நல் ஃபுட்டு நல்ல ப்ரைஸ்க்கான ஒரு ஒரு மேனுஃபேக்சர் பண்றதில்ல இப்ப நம்ம இண்டியால வந்து இப்ப யூ எஸ் எல்லா போனீங்கன் வச்சுக்கோங்களே யூ எஸ் ஏ ல வந்து சுகருக்கு டேக்ஸ்சிருக்கு
ம் ம் ம்
இப்ப வந்து நீங்க இந்த பிஸ்கெட்க்குள்ள எவ்ளோ சுகர் இவ்ளோ இந்த சாக்லெட் குள்ள இவ்ளோ சுகர் தா இருக்கணு இ்வ்ளோ சுக்ரோஸ் இருக்கணு இதுக்கெல்லா டேக்ஸ்சிருக்கு வந்து இவ்ளோஸ் டேக்ஸ்சின் பட் இண்டியால கெடயாது ஆயில் வந்து வெஜ்ஜு வெஜ்ஜு ஆயில் யூஸ் பண்ணு வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணோ பிஸ்கட்டு இது இங்க இண்டியால பாமாயில போட்டு அடிச்சு ரா ஃபுட் பண்றாங்க புரியிதுங்ளா அப்ப அப்போ அப்போ பில்லர்ஸ் அப்டி இருந்தானா அந்த சுகர் இவ்ளக்கு சுகர் வச்சாதா நீங்க அந்த ப்ரைஸ் வெக்க முடியு அந்த ப்ரைஸ்க்கு பட் இண்டியால அப்டி அந்த சுகர் கண்டன்ட் அந்த ஒரு பிரச்சன இல்ல எவ்ளா வேணா சுகர் இருக்கலா
ம் இப்ப மார்னிங்ல வந்து மார்னிங் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்லா எப்டி எடுத்து ப்பிங்க என்ன மாதிரியான
மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்லா எடுத்துக்க மாட்டே பர் டேக்கு டூ டைம்ஸ் சாப்புட்ணு அவ்ள
ம் ம் ம் ம்
அது ஹெல்தில்ல அந்த ப்ரேக்ஃபஸ்ட் வந்து நா ஒரு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபா ட்டி ஃபிப்டி இயர்ஸ்க் முன்னாடி இருந்துதான வருது ப்ரேக்ஃபஸ்ட்டு அதுக் முன்னாடி எங்கிருந்துச்சு ப்ரேக்ஃபஸ்ட்டு என்ன மார்னிங் டைம்ல சும்மா ஒரு ஒரு ஒரு கப் ஆஃப்பு ஓட்ஸ் மாரி குடிச்சிட்டு போவ அதுதான இந்த அரிசி கஞ்சி அந்த மாரி கூல் அந்த மாரி பிரேக்பஸ்ட்ல வராதே அது சும்மா நா அதுவு எடுத்துக்குறது இல்ல எப்பாதுதா எடுத்துப்பே நம்ம அண் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிடுவே பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு அது நீடு இல்ல இப்ப எனக்கு வந்து அது டயாட் ஆகவோ இல்ல நா அத சாப்டாம நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்னேன்னா எடுத்துக்கறதுல ஓகே பட் அது இல்ல அது எனக்கு தெரிஞ்சி நீங்க ரொம்ப இன்ரஸ்ட் திங்க பாத்தீங்கன்னா தெரியுன் பிரேக்ஃபாஸ்ட் அவ்ளோ நீடு கெடயாது பிரேக்பாஸ்ட் இன்றது ஒரு ஃபார்டி இயர்ஸ் மட்டுதா அதுவு யார் கொண்டு வந்தாங்கன்னா அதுவு யூ எஸ் ஏ தா கொண்டு வந்தாங்க யூ எஸ் ஏ ல வந்து கான் ரொம்ப அதிகமா வளரு சோளோ இந்த கானெல்லா அதிகமா வளறனால என்ன பண்ணாங்க அது ரொம்போ ரொம்போ வேஸ்ட்டா இப்ப நம்ம தக்காளி இதாயிட்சின்னா ரோட்ல கொட்டுறோல
ம் ம்
அந்த மாரி அவுங்க கொட்டின்னு இருந்தாங்க சேர் இதுக்கு எதனா ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும்னு சொல்டு அத அப்டியே மேக் பண்ணி ச அப்டியே ஓட்ஸ்ஸா மாத்தி ப்ரேக் ஃபாஸ்ட்டு இது சாப்டா ரொம்ப லைட்டா இருக்கு வெயிட்டா இருக்கும்னு சொல்லி அவுங்கோ அப்டியே ப்ரொமோட் பண்ணி இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி அப்டி வந்தது தா அது வேற ஒன்னு நம்ம இதுல்லா நம்பல்லா மார்னிங் டைம்ல இட்லி சாப்புட்ணும் இன்றதெல்லா இட்லி தோச எல்லா நம்ம இதுலையே கெடையாது இந்தியன் கல்ச்சர்ல எப்போ இட்லி தோச த ச் ச்சி இட்லி தோசல்லா தீபாவளி பொங்கல் அந்த மாரி டைம்ல தா இருஞ்சி நீங்களே உங்க வீட்டுல கூட கேட்டு பாருங்க இட்லி எல்லா எப்ப சாப்டுவோனு நா பலகாரோ அது பழகாரோ அது டிஃபன் அது பிரேக்பாஸ்ட் கெடையாது இவங்க அதுவே கொஞ்சோ மாத்தி அ இட்லில வந்து ஆவில தேராது ஆ பேய் புடிக்காது நம்மள புடிக்காதுன் சொல்டு சும்மா அது அ எதா அவுங்க அவுங்கவுங்க தேவைக்கேத்த மாரி மாத்தி இது பண்ணிக்கிறாங்க அவ்ளோதா
அது ரொம்ப இதாலா இல்ல சும்மா அது நல்லா ஹெல்த்தியா சாப்புட்ணு அவ்ளோதா ஃப்ரூட்ஸ் சாப்புட்லா ஃப்ரூட்ஸ்சும் ஒரு அந்த அந்த டைமிங் அதுக் எத்தா மாரி ஃப்ரூட்ஸ் சாப்புட்ணு நா எல்லா புஃருட்ஸ் எல்லா டைம்ல ஜீர்ணோ ஆகுதா எதாது வாட்டர்மிலனு வாட்டர்மிலன்னு ஆமா அதுவு இந்த டைமிங் கிளைமேட்டுக்கு ஏத்தா மாரி
அதுதா இப்ப சம்மர்
மா இப்ப வாழ பழோ ஈவ்னிங் டைம் சாப்டா நல்லா எனர்ஜிய ரீ பிரெஷ்
நீர்ச்சத் ததிகமா இருக்குற ம்
ம் இப்ப போயிட்டு கரெக்டா அவோம் கரெக்டா குளர் காலோ வரும்போது போயிட்டு சில்லுனு இது கொய்யாக்கா கிய்யக்க சாப்டு எங்க வெயில் காலோ வரும் போது திரும்போ அதாது அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி சாப்
அதுதா அப்டி சாப்டா எது ஹெல்த் இஷ்யூ எல்லா வராது ஒடம்போ இன்னு கொஞ்சோ சீரா வச்சுக்கலா அ ம் ம் அதுதா அந்த விஷயத்துல நா ரொம்ப கரெக்டா இருப்பே தெரியுமா அந்த மாரி விஷயத்துல கரெக்ட்டா இருப்பே மொதல்ல வந்து நமக்கு அது தெரியுணு எந்தெந்த ஏ இப்போ ஒரு வெஜிடேபிள் எடுத்துட்டாலு செரி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்குனாலு செரி இது மொதல்ல எப்டி இது வந்து நீர்ச்சத்து அதிகமா இருக்கறதா இது வந்து குளுமையான பொருளா இல்ல சூடான பொருளா அப்டின்னு சொல்லிட்டு நமக் தெரினு அது தெரிஞ்ச தா நம்ம அந்த சீசன் தகுந்த மாரி அதவே எடுத்துக்க முடியு அதுவே நமக்கு தெரிலனா எந்த சீசனுக்கு எத சாப்பறதுன்னே தெரியாம மாத் மாத்தி மாத்தி சாப்டுட்டு அப்றோ ஏதாவது ஹெல்த் இஷ்யூ தா வரோ
ம் ம் செரி ஓகே பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டு சந்திக்கலாம் பாய்
குளுமையான பொருள சாப்டோனா அப்ப அது பிரச்சனதா அந்த மாரி பிரச்சனல்லா இருக் து அப்டின்னு ரீசன்லா பாத்தம்னா ரொம்ப கஷ்டோ அவங்கல்லா மெயினா நம்பல்லாங்கூட நார்மலா இருக்கறங்ளுக்கு எந்த பிரச் ச்சனை இல்ல அப்டிங்கறளுக்கு பிரச்சன இல்ல சோ ப்ப அந்த மாரி